ஹலோ ஆ சாப்டே சாப்ட்டே சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நா இனிமேல் தா என்ன பண்ட்ருக்கீங்க
ஆ அப்டியே மொபைல் யூஸ் பண்ணிட்டு ஓன்ட்ட பேசிட்ருக்கே
ஆ நானு அதேதா சேம் ப்ராசஸ்
ஓகேங் ஓகேங்க என்ன பிளானு ஆ நாளைக்கு என்ன பிளான் பண்றீங்க என்ன பண்ணலான்ட்டு
நாளைக்கு எது அதெல்லா எது இல்லைங்க எப்பம்போல நார்மல் ரொட்டீன் டே தா
ஓகே ஓகே
எதோ சோர்ஸ் இருந்தா தான வெளிய போவாங்க எந்த சோர்ஸ்சுமே இல்லைங்கிறப்ப அதையே அவாய்ட் பண்ணிர்லாமே மே பி
சமீபத்துல எங்கயாவ்து அ பயணம் மேக்கொண்டீங்ளா எதா தூரமா சுற்று சுற்றுலா பயணம் அந்த மாரி எதாவ்து
இதுவரைக்கு நா எதுமே அதிகமா போனதில்ல ஆனா சுத்தி பாக்குன் ஆச இருக்குது பட் ஆனா வந்து ட்டு எங்கேயுமே வந்துட்டு நா வந்து தனியா போனது இல்ல பேசுனது இல்ல
ம் செரி செரி செரி ஆ நா சின்ன அவரு பள்ளி பருவத்துல அ கல்லூரி பருவத்துல அந்தமாரி எல்லா போய்ருக்கீங்ளா நண்பர்களோட வெளில எங்கயாது
கவுர்மெண்ட் காலேஜுங்காட்டி வந்துட்டு கூட்டிட் போறக்கு வந்து அப்ரூ வாங்கறதா ரொம்ப கஷ்டோ இதே வந்துட்டு ப்ரைவேட் காலேஜுனா வந்துட்டு சீக்கரோ வந்துட்டு அப்ரூவல் வந்து அவுங்களா பாத்து போட்றத்தான ப்ரைவேட் காலேஜுல இப்ப கவுர்மெண்ட் காலேஜ் சுனா மேல ஒரு நறைய பேர் இருப்பாங்ளாமா ப்ரின்சிபலுக்கு மேல செக்கரட்ரி செக்கரட்ரிக்கு மேல வந்துட்டு ஒரு மினிஸ்ரு அந்த அளவுக்கு போய் அவுங்க வந்து டூர் கூட்டிட் போறக் வந்து பர்மிஷன் வாங்கணுமாமா அப்ப அந்த டூர் கூட்டிட் போனாலுமே எதோ ஒரு ப்ரச்சனை ஆகுது அப்டின் சொல்ட்டு வந்துட்டு சார் சொன்னாரா அப்பல்லா வந்துட்டு கூட்டிட் போறதுல்ல லாஸ்டா பங்ஷன் வேணா வெப் பாங்க அவ்ளோதா அதனால வந்துட்டு கூட்டிட் போறல எங்கள கூட்டிட் போறனு சொன்னாங்க என்ன ப்ரச்சனைன் சொல்லி தெரில அதுக்கு அப்பறோ கூட்டிட் போகல அதுக்குள்ள இயர்சு போய்ருச்சு அப்பல்லா ஒரு ஒரு காலோ கல்லூரி நாட்கள்னாவே நல்லாருக்குங்க எனக்கு ஸ்கூல் லைஃப்ப விட காலேஜ் லைஃப்புதா செமயா இருந்துச்சு
ம் ம் ம் ம் ஓகே ஓகே எனக்கு வந்து என்ன பொறுத்த வரிக்கு ஆ பெருசா சுற்றுலானா கல்லூரில பெருசா எது ப கூட்டு போனதில்ல ஆனா நாங்க நண்பர்களா சும்மா எங்கயாது பக்கத்துல போவோ நானு சொன்ன மாரி கல்லூரி படி போது எங்கயு பெருசா வெளிய போனதில்லன் வெச்சுக்கோங்களே ஸ்கூல் படிக்கும்போது கூட அண்ட் ஸ்கூல் இருந்து அரேஞ்ச் பண்ணி கூட்டிட் போவாங்க அது நல்லாருக்கு ஆ கல்லூரில வந்து அந்த மாரி எது ஒன்னு நானு ஒரு அரசு கல்லூரில படிச்சதுனால அந்த மாரி ஆ எதுவு பெருசா வெளில போனதுல்ல ஆனா கல்லூரி முடிச்சதுக்கு அப்புறோ வேணா ஆ ஆபிஸ் வந்தக்கப்பறோ நண்பர்களோட டூர் போய்ருக்கே அது வேணா நல்ல ஒரு அனுபவோ அது திடீர்னு ஒரு திரு திடீர்னு ஒரு திட்டம் அமச்சு ஆ நண்பர்கள்கூட இப்டியே போனோ நல்லா இருந்தது அந்த ட்ரிப் அந்த பயணோ ம்
ம்
அ எனக்கு என்ன பொரு உங்குளுக்கு வந்து கல்லூரிதா புடிச்சிதூங்றீங்க என்ன என்ன கே ட்டிங்னா நா பள்ளி பருவோ எனக்கு ரொம்ப புடிச்சதுமாரி ஒரு ஆ எண்ணம் எனா கல்லூரில
ஆனா இந்த கல்லூரின் சொல்றம்போது எனக்கு ஒரு படோ நல்லாருக்கு ஒரு கல்லூரியின் கதைனு ஒரு படோ கேள்விப் பட்டுருப்பீங்ளா
ஆ கேட் பட்டுருக்கே பட்டுருக்கே அது என்னன்னா அந்த அவர் வந்து மனசு எதோ ஒரு ஒடம்பு செரியில்லாம போய்ரு திரும்ப வந்து
ஆஹ அது ஒவ்வொரு ம் சொல்லுங்க சொல்லுங்க
அ அந்த கல்லூரி காலத்துக்கு அவன கொண்டு போனாதான் வந்துட்டு அந்த நினைவுகள் எல்லாம் வரும் அவன் சரியாவான் குணமாவான் அந்த மாரி சொல்லி நண்பர்கள் எல்லாம் அந்த கல்லூரி வாழ்க்கையை திரும்ப கொண்டு வருவாங்க அவனுக்காக அது ரொம்ப ரொம்ப நெ நல்ல படம் அருமையான படம் அது
ஆ அந்த படம் ரொம்ப நல்ல படம் யுவன் யுவன் சங்கர் ராஜா சாரோட மியூசிக் வந்துட்டு நல்லா இருக்கும் பின்னணி இசை நல்லா கொடுத்துருப்பாரு நல்லா சூப்பரா வந்துட்டு வாசிச்சு இருப்பாரு அந்த ஒவ்வொரோட மூமெண்ட்டும் நல்லா இருக்கும் அவுங்க வந்துட்டு அந்த காலேஜில்ல வந்துட்டு பழசெல்லாம் வந்துட்டு அந்த ட்ரெயின் பின்னாடி போற சத் தம் கிரியேட் பண்றது ரெண்டாவது வந்துட்டு அப்ப ட்ரெயின்னே இருக்காது ப்ரோ நீ இன்னும் பாக்ஸ் மாரி வச்சு ரெக்கார்டு மாரி வச்சு இது பண்றது அவ அத கடைசியா கண்டுபிடிக்கிற போது எனக்காக எல்லாம் நடிச்சது அப்டிங்கிற மாரி எல்லாமே சூப்பரா இருக்கும் அதே மாரி நம்மளுக்கும் ஒரு வாய்ப்பு நம்ம லைப்ல கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரிதான் எனக்கு தோணும் அந்த படம் பார்க்கும் போதல்லாம்
கண்டிப்பா அந்த மா அந்த மாரி ஒரு நி என்ன இருக்கிறவங்களுக்காக எடுத்த படம் தா நா திரும்ப கல்லூரி வாழ்க்கைகே போனா எப்டி இருக்கும் அப்டிங்கறத உணர்றதுக்காக அந்த ஒரு இயக்குனரா சரி இந்த மாரி ஒரு முயற்சி எடுக்கலாம் கல்லூரி கால எல்லாத்துக் மீண்டு வரணும்னு நினைப்பாங்க இப்போ அந்த மாரி எடுத்து ஒருசில படம் தான் நினைக்கிறா இது
அந்த யூஜி படிக்கிற காலம் மட்டும் ஒரு மூணு இயர் மு த்ரீ இயர்ஸ் மட்டும் இருந்தா கூட போதும்ங்க ஏன் எங்க காலேஜிலே நீங்களா இருந்தா அது ரொம்ப அற்புதமான நிகழ்வு அந்த மாரி இந்த பட மாரியே இருந்துச்சுனா மறுபடி ஒரு வாய்ப்பு கிடைக் குமா அப்டிங்கிற மாரிதான் இந் இப்ப கிடைக்காது இருந்தாலும் ஒரு ஆச அவ்ளோதா
புரிது புரிது எல்லாத்துக்கும் அந்த ஆச இருக்கிறது தான் ஆனா எதுவும் நம்மல்லாம் காலம் நம்மக்கு கட்டுப்பாட்டில் எதும் கிடையாது என்ன பண்ணுறாங்க ம் உங்களுக்கு கல்லூரி படிக்கும் போது நீங்க விடுதில இருந்து படிச் சிருகிங்களா இல்ல அ வீட்டுக்கு போய்ட்டு வந்துட்டு இரு
ஆ நா விடுதியில இல்ல நா வந்து டேஸ்கலராதா போய்ட்டு இருந் வந்துட்டு இருந்தேன் இது கவுவர்மெண்ட் காலேஜ் இங்க டீ இங்க வந்து ஹாஸ்டல்ல எல்ல எதுவுமே இருக்காது ரெண்டாவது வந்துட்டு இது ரெண்டாவது வந்துட்டு பிரைவேட் காலேஜ் மாரி வந்துட்டு நைன் டூ வந்துட்டு நைன் டூ போருங்கிற மாரி இல்ல டென் டூ பைவ்ங்கிற மாரி டென் டூ போர்ங்கிற மாரிலா ஒர்க் காலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆவாது பத்து மணிக்கு கிளம்புறோம்னா ஆ ஒரு ஒன்போது மணி எட்டே முக்கால் கிளம்பினீங்கன்னா போதும் ஆ ஒன்பதே காலுக்கு கரெக்ட் டா பஸ் ஏறனீங்கன்னா கரெக்டா காலேஜ்ல போய் பத்து மணிக்கு வுட்டுருவாங்க பத்து மணிக்கு உடுறப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு டைமிங்கு தா ஒரு ரெண்டு அவர் மூணுஹவர் நடக்கும் அவ்ளோதா அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு விட்டுருவாங்க நம்ம கிளம்பி வீட்டுக்கு போயிட்டே இருக்கலா அந்த மாரிதான் இருக்குமே தவிர புல் டே எல்லா காலேஜ்லா இருக்காது அ தும் இல்லாம ஸ்டாப் வந்து கம்மியா தான் இருப்பாங்க நம்மளதா போய் வந்து படிச்சு இருக்கற மாரி வந்துட்டு ஒரு சுச்சுவேஷன் வந்து அமையும் அவங்க வந்துட்டு ஒரு பேசிக் மட்டும்தா சொல்லி தருவாங்க பேலன்ஸ் எல்லா நீங்களே படிச்சுக்குங்க அப்டிங்கற மாரி வந்து சொல்லிருவாங்க சோ நம்மளா போய் லைப்ரேரி போய் புக் எடுத்து தேடி தேடி படிக்கிற மாரிதா இருக்கும்
புரியிது புரியிது புரிது
ஆ என்னைக்குமே வந்துட்டு ம் சொல்லுங்க சொல்லுங்க
நா படுச்சது வந்து ஒரு அரசு கல்லூரி தா அங்கயு அது மாரி தா பெருசா வந்து மாணவர்கள வந்து படி படி படி அந்த மாரி எல்லா எதூ இருக்காது நீ படிச்சுக்கோ அவ்ளோதா அது சொல்லி் குடுக்குறதுமே வந்து கொஞ்சோ ஓரளவுக்கு முடுச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப் அவுங்க போசன மத்தபடி எல்லா வந்து நம்மளா அ ஆர்வோது எடுத்து படுச்சா படிக்கலா இல்லனா அவ்ளோதா அவுங்க கத்துக்க முடியாதுன் வச்சுக்குங்குளே எதுமே பெருசா
ஆ ஒரு விஷியத் த்த அவுங்க சொல்றாங்கன்னா அவுங்க ஓரளவுக்கு பேஸ் மட்டு வந்து சொல்லிக் குடுக்குறாங்கன்னா ஓ க அத மட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு பண்ண முடியாது நம்மளுக்கு இன்னு தெரிஞ்சுக்கணுனு ஒரு ஆர்வோ இருன்ச்சு னா கண்டிப்பா நாமளே போயிட்டு புக்ஸ் எல்லா எடுத்து ரெஃபர் பண்ண ஆரம்பிப்போ இந்த டாபிக் குடுக்குறாங்கன்னா இ டாபிக்ல இது இம்பார்ட்டானது சோ இது வந்து கரெக்டா இருக்கு இத வந்து படிக்கணு இத வந்து நம்ம நோட்ஸ் எடுத்துக்கலா அப்டிங்கற மாரி நம்ம தேடி தேடி நம்ம படிக்கும் போதா அந்த இன்ட்ரஸ்ட் வந்து ஈஸி யா வந்துட்டு நம்மளுக்கு வந்து இப்ப வந்து ஒரு கொஸ்டினே கேக்குறாங்கன்னா வச்சுக்கங்க நம்ம தேடி தேடி போய் படிக்கும் போது அப்ப நம்ம தேடி தேடி படிக்கும் போது அது வந்து நம்ம மனசுல வந்து ஈஸியா வந்து அப்டேட் ஆயிரு நல்லா அக்சப்ட் ஆய்க்கும் அது அக்சப்ட் ஆகும்போது ஈஸியா நம்மனால வந்து ட்டு ஆன்சர் வந்து ரிவ்வியூ பண்ணி கரக்டா வந்து எழுதவு முடியு சொல்லவு முடியு புரிஞ்சுக்க முடியு ஃபர்ஸ்ட்டு சில பேர்லா மனப்பாடோ பண்ணுவாங்க அது ரொம்ப தப்பு மக்கப் பண்றது ரொம்ப தப்பான ஒரு விஷ்யோ புருஞ்சு படிக்கிறதுதா வந்துட்டு லைஃபுக்கு நல்லதுன் சொல்ல வரே
கரக்டுங்க மக்க பண்ணோம்னா வந்து அது அப்போதைக்கு மனசுக்குள்ள இருக்கு ஆனா வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணுமோ அத புரிஞ்சுக்க மாட்டோ அது அது புரிஞ்சுக்குட்டோ அப்டினாவே வந்து அது நமக்கு கண்ணால அ ஒரு ஒரு தேர்வு எழுதும் போது அது ஞாபகத்துக்கு வந்துறு புரியுதலே இல்லாம அது அப்டியே அந்த எழுத்துக்கள் அந்த பேராகிராஃப் மனப்பாடம் பண் றதுனால ஒரு யூஸு கெடையாது அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு அத பயன்படுத்த முடியாது தேர்வுலயு அது நமக்கு மறந்து மறந்துறு
ம் அதேதா அதேதா நீங்க இதே புக் புக்ஸல்லா எடுத்து ரெஃபர் பண்ணி படுச்சுருந்தீங்க இன்டர்வியூல நம்மனால வந்துட்டு ஈஸியா வந்துட்டு அயோ அன்னக்கி இந்த கொஸ்டின்க்கு நம்ம நம்ம தான நோட்ஸ் எடுத்து படுச்சோ இன்னக்கு இது கேக்குறாங்க அப் அப்ப நம்பலால இதுக்கு ஆன்சர் பண்ண முடியு ஓ அன்னைக்கு நம்ம படுச்சம்ல இன்னைக்கி இது தெரியும்ல அப்டிங்கிற மாரி நம்ம தைரியமா சொல்லலா எழுதலா
கண்டிப்பா
ஆ எதோ கதை எழுதி வச்சுட்டு வர மாரி இருக்காதுன் வச்சுக்கங்களே அந்த கொஸ்டினுக்கு இதா ஆன்சர் செட் டாகு அப்டிங்கிற மாரி எழுதலா
ஆ ஆ ஆ
ஆ அதுக்காக பிரைவேட் காலேஜ்ல பாத்தீங்ன்னா வந்துட்டு என்ன பண்ணுவாங்கனா பக்க பக்கமா எல்லாமே நடத் திர்வாங்க அவுங்களுக்கு வந்து கைல வந்து நோட்ஸ் கெடச்சுருது அதுனால அவுங்களுக்கு வந்து பெருசா எதுமே தெரியாது அவுங்க வந்து எதோ குடுக்குற நோட்ஸ்ஸ வந்து இம்பார்ட்டான பாயிண்ட்டு இம் பார்ட்டான கொஸ்டின்ஸ் மட்டு படிச்சுட்டு வந்துருவாங்க ஆனா நம்ம இங்க எல்லாமே தேடி தேடி படிக்கும்போது நம்மளுக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியு அதுதா ரெண்டுக்கும் இருக்குற வித்தியாசோ
ம்
ஹலோ
என்ன என்னா நைட்டு சாப்புட்லையா உணவு அருந்தலையா
ஆ இனிமேல்தா உணவு அருந்தணு நீங்க
நா உணவு அருந்தியாச்சுங்க
உணவு அருந்தியாச்சுங்களா நல்லா தெம்பா வந்து பேசுறீங்க
ஆமா தெம்ப பேசுறே என்ன உணவு செய்யலான்டு இருக்கீங்க இப்போதக்கி என்ன உணவு சமைக்கலான்ட்டு இருக்கீங்க
நைட்டு காலையில வச்சதே இருக்கு இன்னு சாப்பில்ல யாருமே மத்தியானொல்லா சாப்புல்லா அ அதயே வச்சுக்கலான்னு இருக் கொய்யா வேஸ்ட் பண்ணணு
ஓகே ஓகே நான் சரி
செரி ஓகேங்க பாக்கலாங்க ஆ செரி ஓகேங்க
எங்